வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி வீட்ல எல்லாரு நலமா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி சொல்லுங்க அப்றோம் சாப்ட்டாச்சிங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி சொல்லுங்க தோழி ஏதாது ம் சரிங்க தோழி இப்ப விடுமுறை நாட்கள்ல எதும் கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இந்த வ பள்ளி விடுமுறை நாட் கள்ல தோழி எங்கயாது பயணம் மேற்கொண்டீர்களா
பள்ளி விடுமுறை நாட் கள்ல வந்து வெயில் கார்ணமாவே ரெண்டு தடவ நாங்க அத போட்டுட்டு அத நாங்க பண்ணவே முடியிலிங்க ரொம்ப இதோ கெளம்பலான்னு பாத்தோம்னா கூட வெயிலு ஜாஸ்தியா ஆச்சு சரி இன்னொருவாரோ கலிச் சி போலா அப்ப கொஞ்சோ வெயில் கம்மியா இருக்கோ அப்டின் நெனச்சி ஒரு இது போட்டோ அப்பவும் கம்மி ஆகலீங்ளா அதனால வந்துட்டு எங்குளுக்கு ம் அ போறதுக்கான சந்தர்ப்போ ரொம்ப கம்மியா தா இருந்துச்சு அதனால ஆன்மீக பயணமா காலைல போயிட்டு நைட் வர மாறி ரெண்டு வ ட்டி போனோம் அ கோவில்களுக்கு தான் ரெண்டு தடவை போனாங்க பழனி ஒரு தடவை போனோம் அப்புறம் குலதெய்வ கோயிலுக் கு ஒரு தறவ போயிட்டு வத்தோம் அது மட்டும் தான் பண்ண முடிஞ்ச அப் அப்புறம் எல்லா இந்த அ உள்ளூர்லயே போயி விளையாட்ற மாதிரி பசங்குளுக்கு அ அல ஏதாது போயி சாப்ட்டுட்டு வர மாதிரி அந்த மாதிரி அப்புறம் அம்மா வீட்ல அப்பயே ஒரு இருவது நாள் இருந்தோம்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி இ ஏ நாங்க தானே தோழி அம்மா வீட்ல இருந்தோம் தோழி அப்றோ இவருக்கு ஒடம் முடியாம போயிட்டு அதனால கொஞ்சம் வெளியூர் போய் காமிச்சு சரி பண்ணி அழச்சிட்டு வந்தேன் தோழி அவருக்கு அவருக்கனவே ஆமா தோழி அதனால பாத்து பாத்து வச்சுக்கிறது அ அவர்க்கு டக்கு டக்குன்னு சளி புடிச்சிடும் வீசிங் ப்ராப்ளம் இருக் கு அது வேற
ஓ சேரி ஆனா இந்த க்ளைமெ இந்த மாறி வெயில் காலத்துலயுமா அது கொஞ்ஜோம் ப்ரச்சன பண்ணுங்க
காலத்துல பாத் மழ காலத்துல அ ப்டி ஆவுதா தோழி வெயில் காலத்துல பாத்தீங்னா அந்த வேர்வ வேர்வைப் பட்டுப்பட்டு அடுத்தது ஆரம்பிச்
ட்டு ஆ ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கனுங்க இந்த வேர்வினாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் கேள்விப்பட்ருக்கேன்
நீங்க அந்த குளிர் சாதனம் மாறி வேணீங்க போட்டாலுமே அவருக் க்கு ஒரு பக்கம் வேர்த்துட்டு இருக்கும் அது எப் எப்டின்னு என்னாக்கும் கண்டுபிடிக்க முட்ல எனக்கெல்லாம் குழுரும் நா ஆஃப்ப அ
ஆமா உங்குளுக்கு அத அத பயன்படுத்தும் போது ஒரு அர மணி நேரத்துலயே பாத்தீங்கனா நம்மளுக்கு அந்த வேர்வையே வெளிய வராதே
ம் அது எப்டின் தா எனக்கும் தெரில இவருக்கு அவருக்கு சின்ன வயதுல இருந்தே இப்டி தா தோழி
சேரி சேரி
அ வேற எதுவும் பண்ணாது பொழுதனைக்கும் சளி சளி சளி இருமல் சளி இருமல் இதேதா ஒழுது தோழி கொஞ்சம் பெரியவர் ஆன உடனே எல்லாம் சரியாயிடுமா என்னமோ
ம் இருக்கலாங்க அது கொஞ்சோ காலம் மாற மாற அது கொஞ்சோ செரியா போயிடுன்னு வச்சுக்கோங்களே
ஆமா தோழி, ஆமா தோழி, இப்ப பாத்தீங்கனா தோழி இப்ப ம் மாலை நேரத்துல பள்ளி முடிந்து அ நம்ம பசங்கெல்லா வராங்கல்ல தோழி அதுல என்னென்ன தோழி அவங்களுக்கு சாப்பட்றதுக்கு ஏதாவது பண்ணி தருவீங்களா
அது அவங்களுக்கு வந்தோன்னைமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அர வயிறு வ நெறையிற மாரி ஏதாவது ஒரு இது மாரி குடுத்துருவனுங்க ஏதாவது ஒரு ரோஸ் மில்க்கோ அல்லது சாக்லேட் மில்க் ஷேக் அந்த மா திரி எதையாவது ஒரு குடுத்துட்டன்னா கொஞ்சோ கம்முன்னு இருந்துப்பாங்க அடுத் தது நா குடுக்கற வரைக்கு ஏன்னா பசியோட வருவாங்க அதனால வந்தோனே நா அத ஃப மொதல்ல குடுத்துட்டுன்டு அதுக்கப்பறோ அவங்களுக்கு நானு மதியம் செய்யற சாதம்தா அவங்களுக்கு சாயந்திர குடுப்பனுங்க அப்பற நைட் டு வந்துதா எதையாவது அவங்களுக்கு புடிச்ச மாரி சூடா ஏதாவது டிஃபன் மாதிரி பண்ணி குடுப்பே மதியம் என்ன நா செய்யறனோ அதுவே ஆளுக் கொஞ்ச கொஞ்சோ சாப்புடுவாங்க அது புடிச்சதா இருந்தா கொஞ்ச கம்முன்னு சாப்ட்டுக்குவாங்க அ இல்லைன்னா கொஞ்சோ ஊட்டணுனு வைங்களே ஊட்டி விட்டுட்டோம்னா அப்ப அப் பேசாம சாப்ட்டுக்குவாங்க அ அதா நா சொன்ன மாரி பொண்ணு கொஞ்சோ பெரியவ அவ கொஞ்சோ அனுசரிச்சு போய்க்குவா இப்ப பிரச்சன இருக்காதுங்க இவ தம்பி மட்டுந்தா வந்து கொஞ்சோ சின்ன கொழந்தையா இருக்கறங்காட்டி கொஞ்சோ அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு கு மட்டு கொஞ்சோ பாத்து பாத்து இது பண்ணணு எப்ப அவங்க கொஞ்சோ பெருசாவாங்கன்னுதா நானு காத்துக்கிட்டு இருக்கே